நம்
வணக்கம்
வணக்கம் இன்னிக்கான தலைப்பு பாத்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு அதாவது பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல ஏ ஐன்னு சொல்லுவாங்க சோ அத அத பத்தி நம்ப கொஞ்சோ பாக்லாம் ஓகேங்களா
கண்டிப்பாக
ம் ஓகே இப்ப செயற்கை நுண்ணறிவு ஏ ஐ அப்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப யாரால உருவாக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா நம்ப நாட்டால உருவாக்க க வெளிநாட்லருந்தா உருவாக்குனாங்க பட் ஆனா அதுல என்னை என்ன நன்மை என்ன தீமை அப்டிங்கிறத பாக்கலா அதுலருக்க நன்மை அப்டினு எடுத்துக்கிட்டம்னா இப்ப எப்டின்னா வலைத்தளங்கள் அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு எதோ ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் எதோ ஒரு டவுட்டு எதோ அப்டின்னா பாத்தீங்கென்னா ஜாட் ஜி பி டின்னு சொல்லி ஒரு இருக்கு அது சம்பந்தமா நெறையா இருக்கு ஏ ஐ அப்டிங்கும் போது நெறையா இருக்கு அப்டிங்க போது பாத்தீன்னா நம்ம எடுத்து போட்றோ நமக்கு வந்து ஒரு டீச்சர் எப்டி ஏ ஐ வந்து நமக்கு ப்ரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களோ அதுக்கேத்த மாரி தமிழ்லயே வந்துடுச்சு இப்ப தமிழ்ல நம்ம போட்டாலே தமிழ்லே வருது இந்த மாரி வர தா ஆரம்பிச்சுருச்சு இப்ப அந்த ஒரு கொஸ்டின் ஆன்சரா இருக்கட்டு இல்ல நமக்கு என்ன புரியலையோ ஒன்னுல்ல நம்ம வீட்டுல இந்த காய்கறி தா இருக்கு ரெண்டு கே கேரட்டு ஒரு பீன்ஸ்சு ஒரு இதா இருக்குன்னா அத வெச்சு என்னா நம்ம சமைக்க முடியு அப்டின்னு கேட்டாலே அது ஒரு விதமான ஒரு உணவ அ இது மாரி பண்லா சொல்லியே சொ சொல்லுது சோ அப்டிங்கம்போது அது எவ்ளோ வளர்ச்சி அடஞ்சுருக்குன்னு பாருங்ளே அது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மனுஷே இருந்து என்ன சொல்லிக் தர முடியுமோ அதே எல்லாமே செல்லி தர மாரி ஆயிச்சிஇப்ப ரோ நம்ம பாத்தினா ரோபோ மாரிவச்சு சொன்லது நமக்கு வந்து எல்லாமே சொல்லி தரது எல்லாமே பண்ணது கூடவே இருந்து பண்ணுது அப்டின்போது ஒரு ரோபோ மாரியே நம்ம அத டிரிட் பண்ணிக் வாங்கிப்ப அப்டிக்கும்போது அதே ம அதிலலுள் தீமைகள் பாத்தீங்கன்னா ஒண்ல இப்ப நம்ம ஃபோ நம்மளோட பி பிக்சர வச்சி நம்மளோடைய புகைப்படத்த வ சே எப்டி வேணா அத இது பண்ண முடியு எடிட் பண்ண முடியு நம்ம இங்க இருக்க மாரி நம்ம தமிழ்நாட்ல இருந்துகிட்டு வெளிநாட்டுல இருக்க மாரியா கற்தும் இல்ல நம்ம வீட்ல இருந்துகிட்டே வேற ஒருத்தவங்களோட அந்த போட்டோ எடுத்த மாரியோ அந்த மாரி லா இப்ப பண்ற மாரி வந்துருச்சு இப்ப அது வந்து ரொம்ப ரொம்ப தீமையா சொல்ல போனா அதனால பாத்தீங் நறையா பெண்கள் வந்து இதுல வந்து ரொம்ப கஷ்டப்பட்றாங்க அதாது பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா எதுவுமே பாத்தீங்கன்னா எடிட் பண்ண மாயே இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல்லி பாத்தீங்கன்னா ஒரிஜினல் மாடியே இப்பலா எடிட் பன்ன ஆரம்பிரிச்சிட்க்காங்க அப்டிங்கும்போது இதுல வந்து நறைய பெண்கள் பாதிக்கப்படுறாங்க நா சொல்ல வார
ஆம் நீங்க சொல்றது உண்மதா ஏனா செயற்கை நுண்ணறிவுக்கு நீங்க சொல்ற மாரி நன்மைகள் தீமைகள் ரெண்டுமே கலந்த ஒண்ணுதா சொல்லலா ஏன்னா நன்மைகள் போது இப்பல்லாம் நம்மளுக்கு எந்த விஷ்யங்கள் வந்து இப்ப இணையதளம் அந்த அளவுக்கு இருந்தாலும் சில விஷ்யங்கள் அதுக்கு வந்து இது இவ்வளோதான் என்னால தர முடியும் அப்டின்னு சொல்லி அதுல இருக்கும் ஆனா செயற்கை நுண்ணறிவு போது நம்ம அதுல என்ன போட்டாலுமே அதுக்கு ஏதாது ஒரு பதில் வந்துரும் அது இன்னும் வந்து அத வந்து முன்னேற்ற தான் செஞ்சுட்டு இருக்காங்க தவிர அதுல இல்ல அ அதுல என்னென்ன தவறுகள் ருக்கோ அது எதெல்லாம் போக முடியாதோ அத இன்னும் வந்து வந்து முன்னேற்றமோ அதுல வந்து ஆராய்ச்சி தான் பண்ணிட்டுரு சொல்லாம் ஏன்னா இப்பல்லாம் வந்து ஒரு கல்லூரியும் சரி இல்ல ஒருத்தங்க வந்து முதுகலை இளங்கலை பட்டம் படிக்கிறவங்களும் சேரி அவங்க ஏதாவது அவங்க ஆராய் ச்சில பண்றாங்க ஆராய்ச்சில்ல அவங் அவங்க ப படிக்கிற படிப்புல அப்டின் போது அதுக்கு கண்டிப்பாக அவங்க வந்து நூலகம் போய் அந்த இத பாக்குறது அவங்களுக்கு ஆராய்ச்சிக் தேவையான விஷ்யங்கள கத்துக்கறதுன்ருக்கும் ஏன்னா இதெல்லா இணையதளத்துல வராது ஆனா இப்போ ஒரு செயற்கை நுண்ணறியும் போ தா அவங்க அந்த ஆராய்ச்சிய அவ்ளோ எளிதா முடிச்சிர்லாம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு அதுக்கு என்னென்ன பு ததம் வேணும் அதுக்கு எதெல்லாம் ரெஃபரன்ஸ் போடலாம் சொல்ட்டு அத்தன விஷ்யங்கள் அது இருக்கறனால நமக்கு வந்து ஒரு ஒரு மூணு மாசோ பண்ற வேலை அது அவ்ளோ எளிதா ஒரு மாசத்துல கூட பண்ணி முடிச்சிர்லா அவ்லோ வந்து அதுக்கு வந்து நம்மள்க்கு வந்து ஒரு உபயோகமா இருக்கும் சொல்லா உபயோகமா இருக்கோ ஆனா சில விஷயங்கள்த்துல கத்துக்கற விஷ்யங்கள் வந்து அ என்னன்னா நம்மள்க்கு ரொம்ப அ இதா உள்ள போய் கத்துக்க முடியாது ஆனா என்னன்னா நம்மள்க்கு அந்த விஷ்யத்த த அவ்ளோ எளிதா என்னென்ன இருக்குன்னு சொல்ட்டு நம்ம ஒரு பத்து புத்தகத்த வாசிக்கணுனா அது இந்த பத்து புத்தகத்துல இத தா சொல்லுது அப்டின் சொல்ட்டு அது அழகா வந்து நம்மள்க்கு எடுத்து எவ்ளோ எளிதா சொல்ல முடியுமோ அவ்ளோ எளிதா சொல்லிக் குடுக்கன் சொல்லாம் அது இதோட நன்மைகள் சொல்லலா தீமைகள் அப்படின் போது நீங்க சொல்ற மாரி நம்ம நம்ம என்னெல்லாம் பண்றோமோ நம்ம ஏதாது ஒரு சோர்வா இருக்கு கவலையா இருக்கு சரி இதுட்ட பேசுமேன் சொல்ட்டு எல்லாருமே வந்து இப்போ வந்து அந்த செயற்கை நுண்ணறிவு குட ஒரு மனிதனா நனைச்சு பேச ஆரம்பிக்காங்க அப்டின் போது அது ஒரு நல்ல தோழமை குடுத்தாலும் நம்மள பத்தி உள்ள முக்கியமான தகவல்கள்ளோ செரி எல்லாம் தெரி அதுல பதிவாக தா செய்யு அது எப்டியு ஒரு வந்து ஒரு அ ஒரு கணினிக்குள்ளது ஒரு செயற்கையான ஒண்ணுனால அது நம்மளோட அ எல்லா கருத் த்துகள அது பதிவு செய்யு அப்டின் போது அது ஒரு நல்லவா நல்லது விஷ்யம் இல்லை ஏன்னா நம்ம என்னெல்லா பண்றோமோ அத‌ ப கணிச்சு து நம்ம என்ன மாரி ஆளுன்ன அதுக்கு அது தெளிவா தெரியு ஒரு கட்டத்தில இப்ப ஆராய்ச்சில நறைய சொல்ட்ருக் காங்க அது இன்னு வந்து ஒரு கெடுதல்லா போய் முடியுனு சொல்லியிருக்காங்க அந்த மாரிலா‌ இப்போ நிறையவே போயிட்டு இருக்குன் சொல்லலா நீங்க சொல்லுங்க உங்களுக்கு செயற்கை நுண்ணறிவு எப்படிலா போயிட்டு இருக்கு இப்போ
அ நீங்க சொன்னதுல உண்மதா என்னனு பாத்தீனா செயற்கை நுண்ணறிவு எடுத்துக்கிட்டம்னா இப்ப அத்தியாவசதிக்கு யூஸ் பண்ணிக்கலா நமக்கு வந்து தெரியல அப்டினா யூஸ் பண்ணிக்லா ஆனா இப்ப இருக்க மாணவர்களா இருக்கட்டு எல்லாருமா இருக்கட்டு எப்டி யூஸ் பண்றாங்கன்னா அது வந்து தெரிஞ்சாலுமே கூட அந்த ஆன்சர் நம்மளால யோசிச்சா நம்ளுக்கு வந்து அத நம்மளால கண்டுபுடிக்க முடியு பண்ண முடியு ஆனா இப் இப்ப இருக்குவங்களால அத யோசிக்கிறத திறனே இல்ல சே அதுதா நம்ளுக்கு வந்து ஏ ஐ இ செயற்கை நுண்ணறிவு இருக்குல்ல அதுல போட்டு நம்ம தெரிஞ்சுக்லா அப்டிங்கிற மாரி ஆய்றாங்க இப்ப அந்த யோசிக்கிற திறனே இப்ப வந்து குறைஞ்சுச் சொல்லுவே ஏனா மூளைக்கு வேல தர்றதே வந்து ரொம்ப குறைஞ்சிச்சுன் சொல்லுவோ இப்ப இருக்க பசங்க இப்ப இருக்க காலேஜு அது கல்லூரி படிக்கிற பசங்களா இருக்கட்டு எல்லாருமா இருக்கட்டு அந்த ஏதோ ஒண்ணு ப்ராஜெக்ட் அதாவது ப ஏதோன்னு கொடுக்குறாங்கு வச்சுகோங்ளே அது வந்து நம்ப நம்புளா அண்டு இதுக்கு போயி நூலகத்துக்கு போயி அதுக்கு புக்கல்லா தொலவி நம்ம எடுத்துட் எடிட் பண்ணுபோது பாத்தீன்னா அதுல நமக்கு ஒரு அனுபவ கிடைக்கு இந்த மார்லா இருக்குன் சொல்லி ரொம்ப அனுபவ ரொம்ப ப்ரீஃபா கத் துக்லா ஆனா இப்ப எப்டின்னா பசங்க என்ன பண்றாங்கன்னா இந்த நுண்ணுறிவு வச்சு என்ன பண்றாங்க இது என்ன பண்ண முடியு இது என்ன பண்ண முடியு ஓ இப்டி பண்ணுமா சரி ஓகே அது என்னா சொல்லுதோ அப்டியே பண்றாங்க இவுங்க ஒரு சுய சிந்தனை அப்டிங்குறது யார்ட்டையுமே இல்ல அது என்ன சொல்லுதோ அப்டி பண்ணிக்கலா அப்டிங்கற அது கரெக்டாதா சொல்லுது இருந்தாலு நமக்கு அந்த ஒரு சுயசிந்தனை எப்படி பண்ணனு என்னா ஏது அப்டிங்கிறது எதுமே இல்லாம நம்ப ஒரு முட்டாள்தனமா அதாவது பாத்தீங்கன்னா அது மூலிய்மா நம்ம போறோ அப்டின் சொல்ல னை சொல்ல வரே அத வந்து யோசிக்கிற திறன் கம்மியாவுது அப்டிங்கறது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு இதா இருக்குது இப்ப இருக்க காலகட்டத்துல ஏ நம்ப என்னதா படிச்சாலுமே கூட நமக்கு அந்த யோசிச்சு எழுதணு அப்படிங்கும் போது நமக்கு வந்து அந்த ஒரு எழுதர் எழுதும்போது பாத்தீன்னா யோசிச்சு எழுதும்போது நெறய கதைகள் ஏற்படுத் கதைகள் வரு நம்ம எழுதுவோ ஆனா இப்ப எல்லா என்ன பண்றாங்க மக்கப்தா அதாது பாத்தீங்னா ஒரு கொஸ்டின் பெருசா இருந்தாலு அத எடுத்து அப்டியே எடுத்துல போட்றாங்க எவ்ளோ சாட்டா கொடுக்க முடியு அவ்ளோ சாட்டா கொடுக்குது அத அப்டியே மக்கப் பண்ண முடி எழுதுறாங்க சொ அந்த மார்லா ஆயிடுச்சு இப்பே
ஆமா நீங்க சொல்றது ஒரு நிதர்சனமான உண்மைன் சொல்லா ஏனா இது இப்ப வந்து செயற்கை நுண்ணறிதுன் போது நெறைய விஷயங்கள் லா செரி ஆ படிக்கிற விஷயத்துல இருந்து நம்ம ஒரு வேலை செய்ற விஷயத்திலயு சரி இப்பெல்லா நறைய இடத்துல பாத்தீங்னா வேலைக்கு அப் டிங்போது அதுதா எல்லா வேலையு பண்ணிடுது அதுல என்ன கேள்வி கேட்கறோமோ நம்ளுக்கு எவ்ளோ கடினமான விஷயமோ அதுவே எல்லாத்தையுமே பண்ணிரும் போது அங்க ஒரு வேலைக்கு ஆட்கள்ங்கிறது அவுங்கள ஆட்கள வந்து எடுக்றது வந்து ரொம்ப கம்மியாகுது மனிதன வச் சு வேல பாக்குற அளவு வந்து மிகவு ரொம்ப கம்மியாகற அந்த இடமாதா மாறிட்ருக்கு இல்ல இதனால நெறைய பேர் நெறைய வந்து க இப்போ கஷ்டப்படுறதோட வருங்காலத்துல கஷ்டங்கள் நறைய இருக்குன்னு சொல்றாங்க காரணம் என்னன்னா அது க்கு வந்து அது ஒரு மனிதனல்ல அதுக்கு எது காசு குடுக்க தேவையில்ல அதுக்குன் நம்ம தனியா இதுக்கு இவ்ளோ நேரதா உழைக்கணுன்னு அந்த அத்தியாவசியோ இல்ல அப்டின்போது அதுக்கு ஒரு முழுக்க முழுக்க அத ஒண்ணு பண்றதுக்கு அதுக்கு ஒரு பெரிய இது பண்ணா போது அதுவே நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லா விவரத்தயு குடுத்துரு என்னென்ன வேல பண்ணுமோ அதெல்லா பண்ணிடுபோது எல்லாரு ஒரு பயப்பரக்குரிய ஒரு ஒண்ணா இருக்கு ஏன்னா மனிதருக்கு ஒரு வேல இல்லன் போது அதோட இது படித்ததுக்கு வேல இல்லன் போது அது ஒரு மாரி ஒரு கடினமான விஷயோன் சொல்லா அதெல்லா இது வந்து அந்தோட மக் மனிதனோட இடத்த வந்து அது பிடிக்குதுன்னும் போது ரொம்ப கடினமான வி விஷ்யோன் சொல்லா அதே மாரி நெறைய விஷயத்துல இந்த நன்மை என்னன்னா ஒரு நம்ம உலகத் த்துல இருந்து வெளி வேற வந்து ஒரு கிரகத்துக்கு போவர்துக்கு ஒரு செயற்கை நுண்ணறிவு அவ்ளோ ஒரு பெரிய பயன்பாடா இருக்குன் சொல்லா ஒரு கிரகத்துல இருந்து வேற கிரகத்துக்கு போறதுலருந்து அதே மாரி நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆர் பாச்சிலருந்து இந்த இதுலக்கெல்லா இப்ப விடை கடைக்கல இதுல இது இருக்கானு அதே மாரி நறைய விஷயங்கள் ஆராய்ச்சிலெல்லா செயற்கை நுண்ணறிவு ஒரு போர்ல கூட செய ற்கை முன்னறிவு வந்து ஒரு மு முழுமையான வந்து இதா வந்து பயன்படுது அதோட வந்து தனி த்து சேரி அதன் ஒரு முதன்மையு சேரி ரொம்பவே அ பலம் அதிகமா இருக்குன்னு சொல்லா அதனாலயே வந்து சில விஷயங்கள்ல அது எவ்ளோ எவ்ளோ நன்மை கொடுக்குதோ அதிக அளவு அதுல தீமையு சேரி நம்மளுக்கு பெரிய கெடுதலையுமே அது கொடுத்துட்டு இருக்குன்னு சொல்லலா உங்களுக்கு எப்டி தோணுது
கண்டிப்பா நீங்க சொன்னது உண்மதா அதாவது பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாரி இந்த போர்ல வந்து ரொம்ப உதவுதுன்னு சொ சொன்னீங்க அது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷியோ அதாவது பாத்தீங்கன்னா இப்ப இருக்க போர் சூழல்ல இப்ப இருக்க பெரிய பெரிய அ ஆயுதங்கள வச்சு யூஸ் பண்றாங்க அப்டிங்கும் போது இந்த செயற் கை நுண்ணறிவு வந்து அத ஈஸியா கண்டறிஞ்சு அத வந்து வான்லே பாத்தீங்கன்னா செயலிலக்க வக்கிது அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு வரவேற்கக்கூடிய விஷயோ தா சோ இந்த மாரி எடத்துல வந்து செயற் கை நுண்ணறிவு வந்து ரொம்ப அதிகமா பயன்படுது ரொம்ப இதா இருக்குன்னா ஓகே ஆனா நமக்கு அ இது தேவ இல்லாத இடத்துல நம்ம நிறைய யூஸ் கத்துக்க ஆரம்பிகற்தே இப்ப நீங்க சொன்னீங்கள அந்த ஒரு வேல அந்தது பாத்தீங்கன்னா இப்போ ஒண்ணும் இல்ல ஒரு பத்தாயிரம் பேரு ஒரு கம் ஒரு தொழிற்சாலை லா வேல செய்யறாங்கன்னா இப்ப இந்த செயற்கை நுண்ணறிவு அந்ததுக்கு வந்துருச்சு அப்டிங்கும் போது பாத்தீன்னா அ ஒரு நூறு பேர் செய்ய வேண்டிய வேலயே அது ஒண்ணு செஞ்சிருது ஒரு மாசோ செய்ய வேண்டிய ஒரே வாரத்துல இது பண்ணது ஒரு ஆள் இருந்தா போது அப்டிங்கும் போது இப்ப இருக்கவுங்க பாத்தீங்கன்னா அந்த நூறு பேத்துக்கு அந்த வேலைய அப்டியே நைட் ஓட நைட்டா அமிச்சு விட்டுறாங்க அந்த வேல இல்லா அப்டின்னு சொல்லி அது பாத்தீங்கன்னா இந்த இப்ப இருக்க காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டோ இப்ப வேல கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டோ இப்ப இந்த மாரி செயற்கை நுண்ணரிவுலா வந்து இப்ப வேல இல்லைன்னா இப்ப இருக்க பசங்கல்லா என்ன பண்ணுவாங்க இப்பவே இந்த ஒரு நிலைமைனா நமக்கு பின் பின்னாடி வர சன்னதிகள்ல்லா என்ன பண்ணுவாங்க எப்படி இது பண்ண முடியும் அவுங்களால வாழ்க்கை நடத்த முடியு அப்படிங்கறது ரொம்ப பெரிய கேள்விக்குறியா இருக்கு இப்ப வந்துருச்சு ஓரளவு எல்லாமே பாத்தீங்கன்னா நுண்ணறிவு இது பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப போக போக அதோட வளர்ச்சி வந்து அதிகமாய்ட்டேதா போகு அது வந்து கொறையாது அப்படிங்க போதுதான் அந்த பெரிய பெரிய கம்பெனி அ தொழிற்சாலைகள்ல்லா பாத்தீங்கன்னா அது இது பண்ணி போகும்போது அதுல வேலை செய்யாத வேலை செய்யந்துட்டு இருக்கவுங்க இப்ப இருக்குற அப்புறம் சேர போறவுங்க அதுக்கான இதெல்லாம் என்ன பண்ண முடியும் அதெல்லாம் பெரிய கேள்விக்குறியா இருக்க வாழ்க்கையே பெரிய கேள்விக்குரியா மாறிட்டு இருக்குல இப்போ இருக்க வர்ற காலகட்டத்துல இப்ப இருக்க படிக்கிற பசங்க ரொம்ப கஷ்டம் வேல தேட்றது வேல பண்றது அப்படிங்கறது எ ஐ யே படிச்சா கூட நமக்கு க்கு நம்மளுக்கு மேல ஒருத்தன் அட்வான்ஸா படிச்சிருக்கான் அப்படின்னா அவனதான் இது பண்ணி எடுக்குறாங்க இது வந்து ரொம்ப ஒரு இதுதானே
கண்டிப்பா நம்ம அடுத்த தலைப்புல இன்னும் விவரமா பேசலாம்
கண்டிப்பா கண்டிப்பா